வணக்கங் தோழி நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கேங் தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கே தோழி
சொல்லுங்க தோழி இன்னைக்கு என்ன தலைப்ப பத்தி பேசலா இன்னைக்கி இங்க சொல்லுங்க சொல்லுங்க
இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்றாட பயன்படுத்த கூடிய சிலிண்டர் இருக்குல்ல தோழி அத் தைய வந்து நம்ம எந்தெந்த விதத்துல பயன்படுத்தினால் அதிக நாட்கள் வந்து அந்த உபயோகிக்கலா ஆஹ் ஏன் அப்டின் பாத்தீங்கன்னா ஆஹ் இயற்கைய வந்து முடிஞ்ச வரைக்கு நிலமாகட்டு காற்றாகட்டு தண்ணீர்ராகட்டு எந்தளவு க்கு நம்ம பாதுகாப்பா வந்து நம்ம வச்சுக்றமோ அத பொறுத்துதா வந்து அது நம்ளுடைய எ திர்கால சந்ததியினருக்கு வந்து அது வந்து பற்றாக்குறை இல்லாம இருக்கு தோழி
நிச்சயமா நிச்சயமா அதாவ்துங்க நம்ம இயற்கைய பத்தி சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்ம அத சேமிக்கிறோமோ இல்லியோ இல்ல அத காப்பாத்துறோமோ இல்லியோ அத வந்து அழிக்க கூடாது அழிக்க கூடாதுங்கிற ஒரு விஷ்யோ நம்ம மனசுக்குள்ள வந்துட்டாலே அத அது வந் து ஒரு அதுவே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஆரோக்கியமாதா இருக்குனு எனக்கு தோணுது ஏனா நீங்க அத அழிக்க கூடாதுங்ற எண்ணங்கள் வந்தாலே நீங்க வந்து அத சேதப்படுத்துறக்கானய விஷ்யங்கள் எதயுமே நீங்க செய்யவே மாட்டீங்க
நிச்சயமா தோழி
ஆ சொல்லுங்க தோழி
இப்ப வந்து நம்ம பாத்தோ அப்டின்னா இப்ப சிலிண்டர் விலையும் வந்து சற்று அதிகமாதா இருக்கு இந்த காலகட்டத்துல நிச்சியமா இந்த கலந்துரையாடல் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு பயனுள்ளதா தா இருக்கும் தோழி
நிச்சயமா
நம்ம வந்து என்னன்னா மொதல்ல எ ரிவாயு வந்து வீண் பண்ணக்கூடாது அப்டிங்ற எண்ணம் வந்து நிச்சயமா நம்ம ஒவ்வொரு பெண்களுக்குமே வந் து இருக்கணு இப்ப குடும்பத் தில் மூன்று அல்லது நான்கு உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க அப்டின்னா இப்ப அவுங்க உணவுகள் வந்து தயாரிக்கும் போது மொதல்ல காய்கறிகள் வெங்காயம் அதுக்கு தேவயான அனைத்து பொருள்களைமே நம்ம வந்து ஒரு தயார் நிலைல வச் சிட்டு அதுக்கப்றோ நம்ம வந் து அடுப்ப ஆன் பண்ணி சமைக்கும் போது நிச்சயமா நமக்கு வந்து அந்த எரிவாயு அப்டிங்கறது வந்து நறைய வந்து வீண் படாது தோழி அதே மாதிரி பாத் தீங்க அப்டின்னா நம்ம அடுப்புல எதாவது ஒரு பொருளை வை வச்சுட்டு ஒரு கா மண் நேரோ அல்லது அரமண் நேரோ மறந்து போயிருது அந்த மாதிரி இல்லாம ஒரு குடும்ப உறுப்பினர்கள் கிட் ட்ட நம்ம சொல்லிற்லா அப்டியே நமக்கு எதாவ்து வேல வந்து இந்த மாதிரி வச்சிருக்கே யாராவ்து ஒருத்தோங்க வந்து ஞாபகப்படுத்துங்க அப்டின்னா கண்டிப்பா ஒருத்தர் இல்லைனாலு இன்னொருத்தர் வந்து நிச்சயமா அத வந்து ஞாபகம் வச்சுக்குவாங்க இந்த மாதிரி நம்ம வந்து பல வகைகள்ல நம்ம சிந்திச்சு செயல் படும்போது நிச்சயமா அந்த எரிவாயு அப்டிங்கறது வந்து நமக்கு ஒரு அம்பது நாட்கள்லருந்து அறுவது நாட்களுக்கு வந்து நி ச்சயமா அது வந்து வரும் தோழி அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம உணவு சமைக்கும் போது முழுமையாக அந்த எரிவாயுவ வந்து எடுத் து விடாம ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம உணவுகள வந்து சமைக்கும்போது உணவு வந்து சுவையூட்டு சுவை கூடுதலாவு இருக்கு அதே சமயம் நம க்கு வந்து அந்த பாத்தரத்துக்கு வெளிய சுத்தி செல்லக்கூடிய அந்த அ கேஸ் எரிவாயுங்கறது வந்து நிச்சயம் வீணாகாம இருக்கும் தோழி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இ ப்ப காலைல நேரத்துல நம்ம குளிக்கிறதுக்காக நெறைய பேர் வந்து கேஸ்ல வந்துட்டு
ஆமாங் தோழி. ம்ப ரொம்பொ முக்கியமான ஒரு விஷ்யோ இது தண்ணி காய வெக்கறத வந்து கண்டிப்பா நம்ம வந்து அந்த அதுல நம்ம பயன்படுத்தவே கூடாதுங்க அதனால என்ன ஆகு து அப்படின்னா நெறையா வந்து அந்த எரிவாயு இது வந்து வீணாயிருது. முடிஞ்சா இப் இப் இதே வந்து கரண்ட்டு வந்து இண்டெக்ஷன் யூஸ் பண்ணைங்கன்னா கரண்ட்டு செலவு அவ்ளோ ஆகாது அதுவுமில்லாம அது சீக்கிரமா கொதிக்கவு ஆரம்பிச்சிரு ஆ காஞ்சிரு. அதனால அது பயன்படுத்திக்கணுங்கறது ஒரு தி இது இருக்குங்க எனக் இன்னோன்னு என்னன்னா எரிவாயுவட ஸ்கிப்பெல்லா தெறையா வந்திருக்குதுங் தோழி அதாவது இப்பப்போ பாத்தீங்கன்னா நி இந்த சு இது எரிவாயு பற்றாக்குறை அந்த தெலமைக்கு அப்புறோ அதுக்கப்புறந்தா எனக் தெரிஞ்சு அதிகமா பாத்தீங்கன்னா இந்த வெறகு யூஸ் பண்றது அதுக் தவுந்த மாரி அழகா அது அ பண்ணிக்கலாங்கற மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளயே அத பண்ணிக்கலாம் முந்தியெல்லா அது வந்து கொஞ்ச செரமமா இருக்கு. அத அத பண்றதுக்கு தெரியாது அப்பிடிங்கற மாரியு இரு கு ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்னா அது ஒரு எளிம் அதைய வந்து பயன்படுத்தறக்கு எளிமையானம் முறைகள்லா வந்து இப்ப எல்லா கடைகள்லிமே அது ரொம்போ விற்பனைக்கி கொண்டு வந்திரு
ஆமா தோழி அது நா சமூக வலைதளங்கள்ல பாத்துருக்கே.
அ ஆனா அத பாத்ததுல இருந்தே எனக்கு ஒரு ஒரு சமயோ தோணுங்க தோழி அதாவது எப்டின்னா நம்ம அத என்னைக்காவ்து நம்ம அதைய அத பயன்படுத் க்க பழகிக்கணு பழகிட்டம்னாலு இது இல்லீனாலு அத வெச்சு நம்மோ பயன்படுத்திக்கிற மாரி நம்மோ வந்து அத வெ ச்சுகணு அப்பிடிங்கற மாரி நா நெறையா வாட்டி யோஸ் ச்சிருக்கே அது எப் நா வந்து அது உண்மையான்மே அத வாங்குணு அப்டிங்கற ஒருத் எனக்கு ஒருத்து சிந்தனையு எனக்கு இருக்குது ஏன்னா அ நம்ம பிள்ளைங்களுக்கு அதுவ அது கொஞ்சோ எளிமையாதா இருக்குங்க அது ரொம்ப கை சுட்டுக்கறது இல்ல கொஞ்சோ கஷ்ட பொக அடிக்கிறது அந்த காலத்து மாரி ரொம்ப சிரமமா இல்லாம அது கொஞ்சோ நம்மளுக்கு பழக கூடிய ஒரு விதத்துலதா இருக்கு என்னங் கொஞ்சோ வெல கூடித் கூடுதலாதா இருக்கு. நமக்கு நமக்கு ஒரு எ ஒ ஒரு விஷ்யோ இப்பெல்லா இந்த இத மறுபடியு கொண்டுட்டு வராங்களே அப்டிங்க து உண்மையாலுமே ரொம்போ சந்தோஷமா இருக்கு.
நிச்சயமா தோழி அது எவ்ளோ தோழி போட்ருந்தாங்க நீ
ஆ அது வெலையை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிர் பாயிலந்து ஐயாயிர்ருவா வ வரைக்கு வருங்க தோழி.
அந்த ரேட்ல தா பாத்தேன்
ஆ அந்த பரவால்லைங்ளே தோழி இப்ப நாலு அ இப் ப நம்ம ஒரு தடவ அத வாங்கி போட்டா அவ்ளதானங்க அது நம்ம காலத்துக்கு அது கடக்குல்ல. அது நம்ம அடுத்தது அவ பயன்படுத்திக்கலா.
ம் நிச்சயமா தோழி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப டீ வெ க்கிறது பால் காச்சறது எல்லா வந்துட்டு நம்ம இண்டெக்ஷன் ஸ்டவ்ல வந்து நம்ம வெச்சுக்கிட்டோ அப்டின்னாலு நமக்கு எரிவாயு வந்துட்டு ஓரளவுக்கு சேமிப்பு வந் சேமிப்பி வந்து பண்ண முடியு.
புரியுது புரியுது ஆ ஆனா இண்டக்ஷன்லா ரொம்ப சீக் கறோ ரெடி ஆயிருதுங் தோழி நானு யூஸ் பண்ணிட்டுதா இருக்கே பால் பாயா வைக்கிறதா இருக்கட் டு தண்ணி காய வைக்கிறதா இருக்கட்டு சட்டு சட சின்னு வேலைய ஆகுது அது ஏ கெடுதலுங்கிறாங்க ஒவ்வொருத்தரு ஒவ்வொருத்தரு
ம் நம்ம வந்து எல்லா சமையலுமே நம்ம வந்து அதுல பண்ண போறதுல்ல தோழி ஒரு பால் காய்ச்சறது ஒரு டீ வக்கிறது அந்த மாதிரி தண்ணி காய வைக்கிறது இது மட் ட்டுந்தா நம்ம வந்து பயன்படுத்துறோ இப்ப அப்டி நம்ம பத்தோ அப்படின்னா எல்லா சாத சா சாமானங்களுமே நமக்கு வந்து மின்சாரத்துல தா வந்து வருது அப்ப நம்ம வந்து ஆ எதையுமே ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம பயன்படுத்திக்கிட்டா அதனால பெரிய பாதி
நெச்சிம்மா தோழி நெச்சிம்மா ம் ம் கண்டிப்பாங்க அ அதனால என்ன பொறுத்த வரைக்கு இந்த சன்னு அத அதுக்கு வந்து கரண்ட்டு மின்சார செலவ ஆகுதுன்னு நம்ம யோசிக்கும் போது நா என்னங்கறேன இந்த இந்த வாய்ப்ப நம்ம பயன்படுத்திக்க கூடா தா அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது ஆனா அந்த சிலிண்டர் பக்கத்துலல்லா இல்லாம கொஞ்சம் தள்ளி அதாவது அதுக்குன்னு தனியா ஒரு எடத்த வச்சு நம்மளுக்கு தெரியுமலங்க எங்க சௌரியமா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு அந்த எடத்துல வச்சுக்கலாமா அப் அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு இது தோணிக்கிட்டுதா இருக்குது சொல்லியிருக்கே நீனு இது எப்டி என்ன பண்ண போறோன்னு எனக்கு தெரியு ஆனா எனக்கு அத பா அது அத நான்னு அடுத்து என்னோட பிள்ளைக்கு சொல்லிக் குடுக்கணு அப்டின்னு நா நஜமாவே நெனைச்சே ருக்கே ஏன்னா எளிய முறைய வந்து எப் எப்பயுமே அவங்க கைவசம் வச்சுக்கணு இது இருந்தாதா பண்ணுவே அப்டிங்கற ஒரு விஷயத்தை தாண்டி இருக்கக் கூடாது எளிய முறைகளையு அவங்க கத்துக்க போன நா அப்போனா பஸ்சில கூட்டிட்டு போகணுங்க நா பஸ்ஸில ஏறி நீ டவுன் பஸ்ஸில ஏறி பழகு
கண்டிப்பா தோழி அதே மாரி அந்த எடத் துல வந்து அந்த டிக்கெட் வாங்குறது எல்லாமே வந்து நம்ம நம்ம குழந்தைகளுடைய கையில குடுத்து அவங்களுக்கு வந்து பழக்கணம் தோழி இந்த எடத்துல இருந்து இந்த எடத்துக்கு போறோம்னா நம்ம வந்து கேக்கணு எத்தன்ரு கேக்கணு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து மீதி தரக்கூடியத வந்து சரிபார்த்து வாங் கனு அப்டிங்கிற மாரி நம்ம நடைமுறை பழக்க வழக்கத்தையு அவங்களுக்கு சொல்லி த்துறது வந்து நல்லது தோழி
ஆமாங்க தோழி இப்ப எங்கம்மா ஊருக்கு போறதுனாலு இவங்க அப்பா நா வந்து உங்கள விட்டுட்டு வந்துறே கார்ல அதெல்லா வேணா இப்ப நீங்க ட்ரெயின்ல போனோம்னா அவ்ளோ காசு மிச்சமாகு
நிச்சயமா தோழி கார் வாங்கறத விட அதுக்கு எதுக்காக பண்ணக்கூடிய செ
இருப்பாங்க அதெல்லா நூத்துக்கு நூறு உண்மை தோழி அதாவது அவரு அவரு ஈஸியா சொல்ட்டாரு பரவால்ல அதனால நம்ம அங்கே விட்றலா திருப்பி எல்லா ஒண்ணுதா இப்போ எடுத்துட்டு போறது ஒண்ணுதா திருப் கூட்டிட்டு வறது ஒண்ணுதா அங்கயே நிக்கிறது கண்டிப்பா ரெண்டாயிரலா கம்மிங் தோழி கம்மி இன்னைக்கெல்லா ரெண்டாயிர நிச்சயமா நிச்சய ஆமாங்க நாங்க அதா சொன்னோ வெறு நூத்தி இரநூரூவாய்ல நா ஊருக்கே போயிருவோ திரும்பி வந்துருவோ ஒரு ஐநூருவாய்க்குள்ளே நாங்க போயிட்டு வந்துருவோம் தயவுசெய்து இதுக்கு ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ண வேணா அப்படிங்கற மாரி நானு சொல்லி ட்டு இருப்பே அதனால சில விஷயங்கள்ல்லாலா பஸ்ல போணும்
நிச்சயமா தோழி ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி இதேதா இங்கேயு நடந்தது என்னுடைய கணவர் வந்து என்னுடைய தங்கை வீட்டுக்கு கார் எடுத்துட்டு போலாம் அப்படின்னாங்க இல்லப்பா எதுக்கு போயிட்டு அடுத்த நாள் திரும்ப மீன் கொத்தி அம்மன் கோயிலுக்கு வரணும்னா எங்க வீட்டு வழியாதா போகணும் இது எதுக்கு அங்க போயிட்டு திரும்ப இங்க சுத்தி வரதுன்னா அவுங்க வந்து கேக்கவே இல்ல ஒரு ரிலாக்சேஷனுக்காக போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து அங்க போறோம் திரும்பி வரும்போது கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் பெட்ரோலாது போக மேல் செலவு ஏகப்பட்ட செலவுகள் வந்து ஆனதுதா மிச்சம் பதினோரு மணிக்கு போறோம் கால்ல நாலு மணிக்கு எழந்துருச்சு வந்தாச்சு
இந்து தா செலாப்பல்லாம் கொஞ்சோ கம்மியா இருக்கும் எங்களது பாக்கறதெல்லா எல்லா சின்ன பசங்க பாக்குறதெல்லா கேப்பாங்க
கேப்பாங்க தோழி அதாவது என்ன பெரியவங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட் ட்டுதா பொருள்கள் கேக்க மாட்டாங்க ஆனா அதுக்கு பதுவா அவுங்களோட படிப்பு செலவு ஆடை செலவு எல்லாம் பெரியவுங்க அப்படிங்கும்போது அதுக் க்கான செலவுகள் வந்து மாறிடும் தோழி
சொல்லனா அவுங்க வந்து எப்படின்னா இப்ப ட்ரெயின்னுனா அது அதுக்கு வழியே இல்ல நீங்க காருனா அவுங்க அப்ப ஒவ்வொரு ஸ்டாப்பா நிக்க சொல்லுவாங்க அவுங்களும் நிப்பாங்க இத வாங்கி குடுங்க அத வாங்கி குடுங்கன்னு அவுங்க இது பண்ணுவாங்க எங்க வீட்லயே நா ஸ்ட்ரி ட்டா இருக்குறது நா மட்டும்தா
ஓ நா சின்னதுல இருந்தே என்னுடைய மகனுக்கு வந்து இப்ப நா விரல கூப்பிட்டு போறே அப்படின்னா அவனுக்கு விளையாட்டு சாமானத்துக்குன்னு ஒரு தொகை வந்து அவன் கையிலயே குடுத்துருவேன் தோழி பாக்குறதெல்லா கேக்க கூடாது முன்னூறு ரூபா அல்லது ஐநூறு ரூபா என்ன பட்ஜெட்டோ அல்லது நூறு ரூபாயோ இரநூறு ரூவாயோ என்ன பொருளோ இன்னைக்கு வரைக்கும் அதைதா பின்பற்றுவந் தோழி அவன் கையில குடுத்துருவேன் அவன் வந்து எந்த கடையில வேணாலும் அவனே வந்து விசாரிச் ச்சுக்கலா தோழி அவனே வந்து விசாரிச்சிருக் கலா அவன் கையில என்ன பணம் இருக்கோ அதுக்குள்ளதா வாங்கனும் நாங்க கடைக்குள்ள போகமாட்டோம் தள்ளி ஒரு பத்தடி தள்ளி தா வெளியில நின்று இருப்போம் ஆ அப்பா அவனுடைய வரும் அவனுட அவனுக்கு என்ன பணம் குடுத்துருக்கோமோ அதுக்குள்ளதா அவன் வாங்கிக்கணும் இன்னைக்கு வரைக்கும் அவன் வந்து அதனால எனக்கு இது வேணும் அது வேணுன்னு கேக்க மாட்டான் தோழி சாப்புட்றதுக்கு என்ன கேட்டாலும் வாங்கி குடுத்துருவோம் அ சாப்புட்றதுக்கு கேட்டா வாங்கி குடுத்துருவோம் தோழி கேட்டாங்கன்னா அது சரி அது உடல் உடல் நலத்துக்கு வந்து சரிதா அப்படின்னா வாங்கி குடுத்துருவோம் இப்ப மேகி மாரி ஐட்டம் எல்லா ரிப்பீட்டடா கேக்குறாங்கன்னா வாங்கி தர மாட்டேன் தோழி
உம் உம் உம் நானும் குடுக்க மாட்டேங்க மேகி
அ மாதத்துக்கு ஒரு முறை குடுப்போம் தோழி மத்தபடி வேற எந்த இந்த லேஸு அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லா அவனே ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த பள்ளியில வந்து சொல்லி தராங்கல்ல தோழி இதெல்லா வந்து நமக்கு உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கும் போது அவுங்களே அதெல்லா வந்து ஒதுக்கிட்டாங்க
எரிவாயுல ஆரம்பிச்சு பிள்ளைங்களோட இது வரைக்கு பேசிட்டோ தோழி மறு வாய்ப்பு கெடைச்சா பேசலா நன்றி
ஆ நன்றி தோழி